அப்பா
ஆ வணக்கம் வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேங்க சாப்பிட்டீங்களா
ஆம்பா தக்காளி தோசை சாப்பிட்டேன்ப்பா
தக்காளி தோசயா
ம்
தக்காளி அரச்சி மா வுலைங்ளா ஆ
இல்ல இல்ல இல்லப்பா ஆ பச்சரிசி ஆ ஒரு டம்ளர்பா சும்மா ஒரு ஒரு பத் து போல தொவரம் பருப்புப்பா
ஆ
ஆ ஒரு கைப்பிடி உளுந்துப்பா ஊற வச்சிர்னு
ம் நைட்டு ஊறவைக்னுங்ளா இ
இல்ல இல்லப்பா காலைலயே கூட ஒரு ரெண்டு மண் நேரோ அது ஊற்னா போது
அ ஆ
அ‌ ஆ அது ஊற்னதுக்கப்றோ ஆ தக்காளி ஒரு அஞ்சுப்பா ஒரு டம்ளருக்கு அஞ்சு தக்காளி எடுத்துக்னு ஆ அஞ்சு தக்காளி காஞ்ச மொளகா ஒரு பத்து போல
அது காரோ அடிக்காது அவ்ளோ போட்றீங்ளே
இல்ல இல்லப்பா வராது தக்காளியோட புளிப்பு இருக்குல
ஆமா
அதனால சரியா போய்டுது ஆ அ பத்து போல காஞ்ச மொளகா இல்ல உங்ளுக் வேண்னா காரோ கம்மியா கூட பண்ணிக்கோங்க நாங்க சாப்புட்றோ அத்னால எங்ளுக்
எங்க ஊர்லலா காரமாருக்கு கார
அப்போ கம்மி பண்ணிக்கோங்க இங்க மொளகா காரோ இல்ல ஆனால பத்து போல போட்டே பத்து போட்டே மெளகு சீரகோ பா சோம்பு ஒரு பட்ட ஒரு லவங்கோ
ஓகே ஓகே
ஸில பல் ஆ அரச்சிட் நைஸா இந்த அரிசி ஊற வச்சிருக்கோ இல்லைங்ளா
ஆமா
அதயு போட்டு அரச்சிர்னுப்பா
அதாவ்து பருப்பு எல்லாத்தியு ஊற வச்சிரு க்கோமே ஒன்னாக ம் ம் ஓ சேரி சே
அரச்சிட்டு இந்த கலந்து வச் ட்டு வெங்காயோ வேணுனா வெங்காயோ அறுத்து போட்டுக்லாம்ப்பா இல்ல வெறுமனே தோச மாறி ஊத்திட்டு சைடிஸ் வெச்சு சாப்ட்டுக்லாம்ப்பா எப்டினா பண்லா
அதா அந்த அட மாரி இருக்கு கொஞ்சொ
ஆமா அட தோச மாரி இருக்கு இது கொஞ்சோ இது வேற டேஸ்ட்லருக்கு
ஸாஃப்ட்னாஸா இருக்கு இது
ஆமா ஸாஃப்ட்னெஸ்ஸு வரு
எனக்கு ரொம்ப புடிக்கு எங்கம்மா வந்து எல்லா பருப்பு போட்ருவாங்கங்க அது கல்ல பருப்பு மட்டு கொஞ்சோ தூ க்களா போட்டு நல்லா ஊற வச்சு செய்வாங்க
ஆ ஆ
அது செம்ம டேஸ்ட்டாருக்கு சின்ன வய்சுல சக்கர மட்டு தா தொட்டு சாப்டுவோமே நாங்க
ஆ ஆ
எங்க வீட்லலா ச சட்னி வச்சு சாப்டுவாங்க எனக்கு வேணா எனக்கு சக்கர தா வேணுன்ட்டு நா அத தா தொட்டு சாப்டுவே
எனக்கு ரொம்ப புடிக்குங்க ஆனா வந்து நா அட தோசைக்கு வந்து சட்னி தா வச்சு சாப்டுவே வெறுமனே கூட சாப்ட்டிருவே
ஆ வெறுமனே சாப்டா கூட நல்லா அதுல தாழ்ச்சு போட்டீங்கனு வச்சுக்கோங்க உளுத்த பருப்பு கல்லப்பருப்புல்லா இன்னு செம டேஸ்ட்டா இருக்கு ஆ அதேதா
ம் எல்லா பருப்பையுமே நீங்க சொல்ற மாரி நா ஊற வச்சுதா போடுவே எல்லாமே கொண்ட கடல மூக்கு கடல
ம் ம்
நா எல்லா வெரைட்டியா பருப்பு போட்
ட்ரை பண்ணலான்னு பாக்குற அதுக்கு டைமே கெடைக்க மாட்டுது
ஒண்ணு இல்லங்க அதது ஒரு ஒரு கைப்புடி போட்டு ஊற வச்சுட்டு போய்டுங்க
ம்
நைட்டு வந்து அரச்சக்கோங்க நீங்க ஒர்க் பண்றீங்களா
ஆ ஆமாங்க டீச்சர ஒர்க் பண்ணிகிட்டுருக்கே
ஓ அதனால காலையில சீக்கிரமா போறதுனால டைம் இருக்காது இப்போ இப்போ இருக்கு இல்லைங்களா சாட்டர்டே சண்டே லீவ்
ஆ அததா இப்ப பண்ணனுங்க அது எங்கன்னா கரெக்டா எதனா வேல வந்துட போதுன்னு அது வேறு அப்றோ புளிச்சிரு இல்லைங்களா டேஸ்ட்டே மா
இல்ல இல்ல இல்ல இல்லப்பா நீங்க எடுத்து உடனே ஃபரிட்ஜ்ல வச்சிருங்க
ஓ
ஒரு நாலு கரண்டி மாவு வெளிய வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஊத்திக்கிற அளவுக் கு மிதி ஒடனே எடுத்து ஃபரிட்ஜில வை
ஓ ஓ செரிங்க செரிங்க அப்ப நா ட்ரை பண்ற இன்னைக்கே போய்ட்டு ஊற வச்சற
ஆ இப்ப ஊற வச்சிட்டீங்கன்னா உடனே வச்சிருங்க உள்ளார வச்டிங்கன்னா புளிக்காது நீங்க இன்னு ரெண்டு நாளைக்கி யூஸ் பண்ணிக்கலா
ம் ஓகே
ம் வேற என்னப்பா என்ன சமைக்க போறீங்க தா தக்காளி சாதோனு சொல்லிட்டீங்க இல்லைங்களா ம் நா மத்தியானத்துக்கு வெண்டக்கா புளி கொழம்பு வைகலான்டு இருக்கேன்ப்பா நேத்து பீர்க்கங்கா கடஞ்சிட்டே
ஓ ஓகே ஓகே பீர்க்கங்கால அவ்ளோ அயன் ஸ்ட்ரென்த் இருக் குங்ளாங்க
ஆமாங்க இனிமே அடிக்கடி சேத்துக்கணும்னு தா நானுமே
ஆமாங்க அது தோல்லதா அருக் குங்களா காய்லா இல்லைங்களா தோல்ல தா அயன் இருக்க
ஓ
அதுல சட்னி செய்வாங்க தெரியுங்களா உங்களுக்கு
தெரியு இருந்தாலு நீங்க சொல்லுங்க நீங்க எப்டி செய்வீங்கன்னு நா செஞ்சதுல சொல்லி கேள்விப்பட்டிருக்க
அத வந்து நம்ம சிவி தாங்க எடுக்கணு பீலர் இருக்கு இல்லைங்களா
ஆமா ஆமா
அதுல சீவி எடுத்தீங்கன்னா அழகா லேயர் லேயரா வந்துரும்ங்க காய் அழகா வந்துரும் ஆ தோல் வந்துரும் நீங்கள் வாங்குனப்பவே சிவி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி அப்படியே வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மாறி அது வதவதன்னு ஆயிடும் காயும் மேல் தோலு ஃபிரஷ்ஷா வாங்கணும் அப்பயே நீங்க சீவி எடுத்து வச்சட்டீங்கன்னா அன்னைக்கே நீங்க குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு நல்லா அலசிடணும் அந்த தோல
ஆ ஆ
எண்ணெ எண்ணெ மூணு ஸ்பூனு அதுல வந்து உளுத்த பருப்பு கடலப்பருப்பு ரெண்டு மிளகு போட்டுக்கோங்க எதுக்காகன்னா அது ஹீரோன்னு சொல்வாங்களா அது க்காக ரெண்டு மிளகு போட்டு ஆ கொஞ்சோண்டு சீரகம் போட்டு நல்லா வறுத்துக்கணும் பருப்பு தீயாத அளவுக்கு அதுல காஞ்ச மொளகா போட்டுக்கலா இல்ல பச்சை மொளகா போட்டுக்கலா
ம் ம்
ஏதாச்சும் ஒன்னு போட்டுக்கலாம பிளஸ்ஸூ புளி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் தேங்காய் இருக்கு பாத்திங்களா அத குட்டி குட்டியா கட் பண்ணி நல்லா வறுத்தர்ணும் இதெல்லாம் வறுத்து எடுத்து த்துக்கணும் நீங்க தனியா
ஓ சரி சரி
ஆ அதுக்கப்புறம் தனியா வெங்காயத்த குட்டி குட்டியா கட் பண்ணி அதை வரு த்து அதயும் தனியா எடுத்தற்ணும்
ஓ
ஆ அப்புறமா லாஸ்ட்டா தா நீங்க எண்ணெ இருக்கான்னு பாத்துக்கோங்க எண்ணெ இல்லனா ஊத்திட்டு காய வச்சு வச்சு திரும்பி அந்த தூள போட்டு நல்லா வருத்திங்கன்னா அது ப்ரௌனா மாறும் சைடலல்லாம் அத வருத்திங்கன்னா கொஞ்ச மொறு மொறுனு ஆகிறப்ப அதை எடுத்துட்டு தக்காளி வேணுனா கடைசியா வறுத்துக்கலாம்
ம் ம்
அப்டி இல்லையா அந்த புளிய மட்டும் கொஞ்சம் அந்த எண்ணெல போட்டு வறுத்து எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அது ஒரு டேஸ்ட்ட் வரும் அவ்வளதா இப்ப ஆற வச்சுட்டு அத நீங்க ஜார்ல போட்டு அரைச்சிட்டீங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையா இருக்கும்
நேத்தே சொல்லியிருந்தீங்கன்னா நா கண்டிப்பா அந்த தோல் தொவைல நைட்டே அரைச்சிட்டுருப்பே நான் வேஸ்ட் பண்ணிடேன் தூக்கி போட்டுட்டேன் நேத்து தான பண்னேன் பீக்கங்கா கடைஞ்சேன் அத தூக்கி போடு குட்டி காய் தான் நிறைய தோல்லாம் வரல கொஞ்சமாதா வந்தது
இதுக்கப்புறம் எடுத்து கரெக்டா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இதுலேயே கொஞ்சம் புளி போடுவிங்க பாத் பாத்தீங்களா அதுல நிறைய புளி போட்டு அரைச்சப்புறம் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இதை இறக்கி இதையும் நல்லா போட்டு வறுத்துட்டிங்கன்னா தொக்கு ரொம்ப நாளுக்கு வச்சு சாப்மலாம் ஆமா ஆ நல்லண்ண கொஞ்ச விட்டு அப்போ கெலரி கெலரி விட்டீங்கன்னா ந நிறைய நாளைக்கு வச்சு சாப்பலாம் ம் இது பெரண்ட இதெல்லாம் வந்து த்து ஒரே மாரியே
ஆ அதுதா அதுதாங்க பெரண்ட தாங்க பாத்தே கொஞ்சோ பஸ் எறங்கி போக முடியாத தூரத்துல இருந்துச்சு எலஸ் சா வச்சுருந்தாங்கங்க பெரண்ட
வித்திட்ருந்தாங்களா இல்ல எங்கயாச்சு பாத்திங்ளா
பாத்தெங்க வழியில பஸ்ல போகும் போது அதுதா பஸ் எறங்கி போக முடியாது சூழ்நிலையா ஆயிப்போச்சு
ஓகே ஓகே எங்கேயாச்சு இவுங்க கண்ணுல பட்டுச்சுன்னா எதாச்சும் ஒரு பிளாஸ்டிக்கு ஹோட்டல்லெல்லா வாங்குறீங்க பாத்தீங்களா பேக் கிங் பாக்ஸு
ஆமா ஆமாங்
அதுல மண்ணு போட்டு கூட நீங்க வெச்சுட்டீங்கன்னா உங்க வீட்லயே வந்துட்டே இருக்குங்க அது
அதுதாங்க ட்ரை பண்ணோ தெரிஞ்சவுங்க வீட்டுல இருக்கு
அந்த மாரி பண்ணிடுங்க அப்போ வெச்சு விட்டுருங்க ஒரு நாலு மூலைக்கி ஆ அந்த பெரிய ஹோட்டல் பாக்ஸ் வருது இல்லைங்களா
ஆமா ஆமாங்க
ஆ அதுல வெச்சுட்டு நீங்க சொருகி விட்டீங்கன்னா அது பாட்னு வந்துட்ருக்கு அதுக்கு வேரு தேவல்ல எதுவுமே வேண்டா
அது அதுதாங்க ட்ரை பண்ணலாட்ருக்கே வாரத்துக்கு ரெண் நாளாச்சும் அந்த தொவையல் பண்லாம்மா அப்டின்ட்டு யோஸ்ச்சுட்ருக்கே
ரொம்ப நல்லது அது ஒடம்புக்கு இப்ப அ ஏஜ் அட்டன் பண்ண பசங்களுக்கு இப்பருந்தே குடுத்தோனா கால்சியம் வந்து ஃப்யூச்சர்ல ஃபால்ட் ஆகாதா
ஆமாங்க ஆமாங்க நேத்து தாங்க எனக்கு திடீர் ன்னுங்க ஏ ஃபாடி வந்து ஷிவர் ஆகுது
அதே தாங்க எனக்கு நடந்துட்டுருக்கு ஒரு வாரமா
ஆ ஷிவர் ஆகுது திடீர்னு தூக்கத்துல தூக்கி எங்கெயோ போட்ட மாரி ஆகுது இழுக்குற மாரி ஆகுது
ட்டு சாப்ட்ட மாரியே தெரியில எவ்ளோ சாப்ட்டாலு
எனக்கு சாப்ட்ட மாரியெல்லா இருக்குது பெட்ல இருந்து எதோ சடனா நா கீழ விழுந்துர்ற மாதிரி ஒரு ஃபீல்லெல்லா வருது
அது
ஆ இல்ல இல்ல இல்லங்க நேத் த்து தா ஒரு வீடியோ பாத்தே அதுதா உங்க கூட ஷேர் பண்ணனன்னு நெனைக்கிறே அது வந்து கால்சியம் மெக்னீசியம் டெபிஷியன்சீங்ளா
ஓ ஹோ ஓகே ஆனா எங்குளுக்கு சைக்காலஜி டாக்டர் ஒரு ஒருத்தர் சொன்னாங்க நீங்க எதாவது ஓவர் திங்கிங்லே தூங்கிருப்பீங்க
இல்லங்க சடனா கண்ணு மூடுறே பகல்ல கூட சடனா ஒரு ஜர்க்கு குடுக்குதுங்க உடம்பு ஒரு ஒரு
ஆமா ஒடம்பு இப்டி அதுர்ற மாரி
ஆ அது என்னடா அப்டின் பாத் தா அது எனக்கு வர்ற மாரியே ஒரு வீடியோவ போட்டு காம்ச்சி சொன்னாங்கங்க
ஆ
ஆ அது பாத்ததுக்கு அப்றோ தா கால்சியம் மெக்னீசியம் டெபிஷியன்சி அது இப்ப வந்து பம்கின் சீடு பாதாம் அதெல்லா வந்து அ எடுத் போங்க அப்டின்னு சொல்லிட்டு அ சொல்லிட்டு இருந்தாங்கங்க அதுங்க கூட ஷேர் பண்ண உங்களுக்கும் இது நீங்க சொல்ல சொன்ன மாதிரி எப்பயோ ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு
ஓகே ஓகே நானு வந்து அ ஒரு ஊருக்கு போயிருந்தே அங்க ஒரு கட இருக்கு டி மார்ட்
ஓகே
அங்கே நட்ஸு மிக்ஸ்டு நட்ஸ் எல்லாம் வெறும் ஒன் ஃபாட்டிக்கே குடுத்துட்டாங்கங்க டூ ஹண்ட்ரட் கிராமு
அப்டியா
ஆமாங்க
அச்சடா அ
டூ ஹண்ட்ரட் கிராமு ஒன் ஃபாட்டி ருபீஸுங்க நான் அப்டியே இதா சாக்குன்ட்டு நா வாங்கிட்டு வந்துட்டே ஒரு பாக்கெட்டு அதுல எல்லாமே இருக்குங்க நானு சாப்டலான்னு வச்சு வச்சுருக்கே சாப்ட முடிலங்க
நானு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கே அ நட்ஸ் எல்லா போன வார தா போயிட்டு வாங்குன இங்க ஒரு ஏரியா இருக்குனு சொன்ன இல்லிங்களா பக்கத்துல பஜார் மாரி அங்க எல்லாமே இருக்கு அங்க வந்து வாங்கிட்டு வந்துட்டே ஒரு சிக்ஸ் ஹன்ட்ரட் கிட்ட ஆச்சு பாதாம் பிஸ்தா பம்கின் சீடு சன்ஃப்ளார் சீடு எல்லாமே
குட்டி குட்டியா கொஞ்சோ கொஞ்சோ மா
ஆமா கொஞ்சோ கொஞ்சமா வாங்கிட்டு வந்திருக்க அத வந்து என்னடானா அது சோக் பண்ணி கரெக்டா ப்ராப் அப்பற அரச்சி குடுக்கல சாப்டல
அதா மண்டேல இருந்து காலேஜ் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடு அன்னைல இருந்து ரொட்டினா பண்ணிக்க வேண்டியது தா
காலைல அதா குடுத்துருங்கங்க
அ அதுதா காலைல குடுத்துட்டு ஒரு தோசை சாப்ட்டு போனா கூட பரவாயில்ல ஃபீலிங்கா இருக்கிற மாறி இருக்குன்ட்டுன்னு யோசன பண்ணிட்டுருக்கே நைட்டு நல்லா ஊற வச்சு மு இது பண்ணி வச்சுட்டு கரப்பான்பூ பூச்சி வேற சுத்துதுப்பா என் பொண்ணுக்கு கரப்பாம்பூச்சி பாத்தாவே அலர்ஜி
ஏங்க அது புது வீடு தான ஏன் அப்டி ஆயிருக்கு
குட்டி குட்டி பூச்சி எதுல இருந்து வருதுன்னே தெரியல பா பாத்
ஆமாங்க எங்க வீட்லயும் அதே ப்ராப்ளம்ந்தாங்க என்ன பண்றதுனே தெரியல ஆனா நான் ஒரு வீடியோ பாத்தேங்க
பாக்கும் போதுலா சாவடிக்கிறோ பா
வீடியோ ஒன்னு பாத்தேங்க அவுங்க வந்து துபாய்ல இருக்காங்களா
அ
என்ன பண்ணிருக்காங்க அந்த டேப் இருக்கு பாத் என்னா சில்லோ டேப்பு பெரிய பெரிய சைசு
ஆமா
அத வந்து தலைகீழ இப்டி வச்சு விட்டுறாங்க கட் பண்ணி கட் பண்ணி அங்கங்க நைட் ஆனா அது நைட்ல தான நெறைய கர ட அ போய்ட்டு வந்துன்னு இருக்கு அ அதுல ஒட்டிக்குதுங்களா எல்லா காலைல எழுந்து பாக்குறாங்கங்க அவுங்க ஆ முப்பது கிட்ட இருக்குதுங்க ஒரு ஒரு